ஹெல் ஹலோ
ஆ சொல்லுங்க
சொல்லுங்க எப்டி இருக்கிறீங்க
உம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
நா
ரக்கா
நா வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஏழு மணிக்கு லன்ச்சு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க
லன்ச்சா ஆஹா ஏழு மணிக்கே சாப்பட்டுருவீ ங்களா
ஆமாங்க ஹாஸ்டல்ல டைமிங் அப்டிதா குடுத்துருக்காங்க கேள்ஸ் டைமி
ம்ஹூம்
நீங் நீங்க என்ன பண்றீங்க
நானாங்க சும்மாதாங்க படுத்திருக்கே
செரிங் செரிங்க காலேஜ்ல எப்டி போச்சு
ம் போது நல்லா ஏதோ ப ம்
ம் சேரி இன்னைக்கி என்னா டாபிக் பேசலா
இன்னைக்கி என்ன டாபிக் ஆ ஏதனா உங்க டாபிக் தெரிஞ்சா சொல்லுங்க பேசுவோ
ஏங்க நீங்க சொல்லுங்க எனக்கு டக்குன்னு ஐடியா வரல
ம் டாபிக்கு அப்டி பாத்தா ஆ இப்போ வந்து நெறைய சுற்றுச்சூழல்லா அழிச்சிட்டு இருக்காங்க அத பத்தி எதனா பேசுவோமா இயற்கை எல்லா அழிஞ்சிட்டே வருது
ஆ ஓகே அ ஓகே பேசுங்க ஒன்னு தெரிஞ்ச எனக்கு சொல்லிக் குடுங்க நா தெரியாது கத்துக்குறே உங்ககிட்ட இருந்து
ஆ சேரிங்க சேரிங்க இந்த பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதுல கொஞ்ச நிறுத்திக்கலாம் அப்றோ இந்த ஃபர்டிலைசர் வந்து நெறைய கெமிக்கலா யூஸ் பண்றாங்க ந நெறைய மரங்கள்லா வெட்டறாங்க
ம்
இதெல்லா எவ்ளோ இயற்கைக்கு எதிரானது தெரியுமா அதனாலயே இப்ப வந்து இந்த வெயில் காலத்துல இந்த வெயிலே தாங்க முடியல யாராலயு
ஆமாங்க இந்த இங்க ஏதோ ஒரு ஊர்ல வெளிநாட்டுல ஜர் மணோ இங்கங்க
ம் ம்
அங்க என்னன்ன நெறையா ஓ ஈரப்பா சாரி ஆ ந நெ நெறைய டிகிரி செல்சியஸ்னால அங்க என்ன ஆகுதுன்னா கா இங்க இங்க டிராஃபிக் லைட் இருக்கு பாத்தியா அது வந்து அப்டியே உருகுதுங்க அதுக்கப்புறோ கார் டயர்லா அப்டியே ஜாம் மாரி உருகி அந்த அந்த ரோட்ல அப்டியே ஒட்டிக்குதுங்க அதுக்கப்புறோ ஆ பீப்புள்ஸ்ல்லா நடந்தாக்கா அந்த ஸ்லிப்பரோட அந்த ஸ்லிப்பர் வந்து பிளாஸ் டிக்தானே ரோடு வந்து நல்லா ஹீட்டா இருக்குது அதனால அந்த ஆ ரப்பர் அந்த அந்த ரப்பர் வந்து நல்லா அந்த ரோட்ல போய் நல்லா ஜாம் மாரி ஒ டிக்குதுங்க அ பீப்புளல்லா அந் ஒரு ஸ்டெப் பு அடிச்சா வச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வெக்கவே முடியல ஏன்னா கால் வந்து அந்த ரோட்லயே அந்த அந்த ஸ்லிப்பர்லயே ஜாம் ஆயி இருக்குதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப இதுவா இருக்குதுங்க
க்குதா வந்து அவுங்க ஊர்ல அந்த அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி அவுங்க வந்து அவுங்களோட ஆ ஆ அவுங்க வாழ்றது அந்த இதெல்லா வந்து அவுங்க செட் பண்ணி வெச்சிருப்பாங்க இப்ப ரொம்ப வெயில் வந்துதா அதெல்லா அதெல்லா தாங்கிக்க முடில அந்த எத்துல யாராலி யிமே அந்த அதனாலதா வந்து அந்த தார் உருகுறது இது எல்லாமே ஆகாது அந்த வாழ பழங்கூட கீழ விழுந்திருக்மே பாத்திருப்பீங்களே எல்லாம்
ஆமாங்கா மேல தொங்கா வெச்சிருக்காங்க அப்டியே உழு அப்டியே விழுது அது
அந்த க்ளைமேட்ல இருந்திருந்து அந்த வாழப்பழம் பழங்கிச்சு இப்ப திடீர்னு வந்து ஆம் இப்டி இவ்ளோ வெயில் வந்ததோ அது தாய்ங்க்க முடியில மனுஷங்ளாலயு செரி யாராலயு செரி
ம்
இதுக்குதாங்க இயற்கை அழிக்க கூடாதுன் சொல்றது இதுவே அங்க நெறய மரோ அந்த மார்ல்லா இந்துந்தா இந்துருக்கு இங்க வந்து நம்ப வந்து இயற் கைக்கு ஏத்த மாரி எல்லா ரெடி பண்ணிருப்பாங்க அதனால இந்த வெயில்ல கொஞ்ச தாங்குது எல்லா அதா
அங்க வந்து கொஞ்சம் மரல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மழ வந்திருக்கு மழ வந்துருதோட்டு கொஞ்சமாச்சு அந்த டெம்ப்பரேச்சரின்றது கொற்ஞ்சிர் க்கோங்க
ஆ அதேதாங்க அங்க அந்த காடுங்களெல்லா அழுச்சுட் டு பில்டிங் பில்டிங்கா கட்னா இப்டிதா
அமேசான் அமேசான் காடுங்கூட அழிஞ்சிட்டு வர்துங்க
ம்
இதுக்கு முன்னாடி ஒன் ஓன்ஸ் பாத்தீங்களா யாரோ வந்து தீ புடிச் ஆ தீ பத் பத்த வெச்சுட்டாங்க ரொம்ப நா எரிஞ்சிட்டு இருந்தது மரொல்லா அந்தா காடே
ம் ம்
அதே நியூஸா வந்துட் வந்துட்ருந்தே நறைய கணக்கான நறிய வகையான பூச்சி விலங்கு மனுஷ் மனுஷெல்லா இல்லங்க சாரிங்க மரோல்லாம் அழிஞ்சு அழிஞ்சுச் அ அதா அழிஞ்சு போச்சுங்க
மரோ எல்லா அழிக்கிறாங்கங்க அழிஞ்சுப் போச்சு இல்லங்க
ஆமாங்க எல்லாம் மனுஷ பண்ற தப்புதாங்க மனுஷன் ந நடவடிக்கை வந்து இந் தவறான மர வெட்றது
ம்
அதெல்லாம் அதெல்லாம் பண்ண கூடாதுங்க அதுக்கப்புற என்ன பண்றாங்க இந்த இந்த இந்த வந்து பேட்ஸில்லா இருக்கும் காக்காலா அதெல்லா வந்து சுடுறது வேட்டையாடுறாங்கங்க
ம்
அந்த மார்லா பண்ணா எப்டிங்க அந் அது வந்து ஒ ம் ந்யூ ந்யூ அ புது மரல்லா உற்பத்தியாகு இ ப்பியா ஒரு ஒரு குருவி வர்துன்னா ஒரு ஒரு மரத்துல போய்ட்டு ஒரு ஒரு பழோ சாப்பட்துனா அது கொட்டைய வந்து வேற எடத்துல போடோ அந்த கொட்டையில இருந்து மர வ மர வளருங்க
அ அ
இப்ப அந்த குருவிய அழிச்சுட்டா எப்டிங்க வரு மரோல்லா புது மரோல்லா
குருவி அழிச்சுட்டா ஆமாங்க அதுவு ஒரு மூல காரணம் தா
இப்ப குருவியோட சிட்டு குருவியோட இனமே அழிஞ்சிட்டு வருதுங்க
ஆ அந்த இத இத வந்து காட்டுறது அந்த டூ பாயிண்ட் ஓ படோ கூட எடுத்திருப்பாங்க
ஆமாங்க‌ ஆ ஆமாங்க செல்போன் யூஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போய்ட்டு இருக்குங்க
அது இன்மோ உண்மதா இப்பெல்லா ஒருத்தரே ரெண்டு மூணு பேர் வெச்சிருக் இருக்காங்க ஒரு செல்போனு ஒருத்தரே நெறைய செல்போன் வெச்சிருக்காங்க
பத்தாத்து இப்ப ஃபைவ் ஜி போய் சிக்ஸ் ஜி வர போதா பேசிட்டு இருக்காங்க
ஆ ஆமாங்க சிக்ஸ் ஜி லா வந்துட்டா இன்னு அவ்ளோதா
ம் இருக்காதுங்க
ஆ
ம் நம்மதாங்க சிட்டுக்குருவி வந்து பாதுகாக்கணு இப்ப கூடு கட்டி அதுக் அதுக் தங்கற்த்துக் எட குடுத்து எல்லா பண்ணணுங்க
நம்ப அத பாதுகாக்கணு என்ன பண்றது நம்மளே அதுக்கு ஆபத்த இருந்தா இப்பிடிதா
ஆமாங்க
ம்
ம்
வேற வேற உங்ளுக்கு தெரிஞ்சத பத்தி சொல்லுங்க பிளாஸ்டிக் பத் திங்ளா இப்ப வந்து நெறையா வந்து பிளாஸ்டிக் வந்து அப்டியே மண்ணுலியே போட்டுறாங்க மண்ணு மண்ணு வந் மண்ல போயிட்டு
ம்
மண்ணுக்கு அடில பிளாஸ்டிக் போதுங்க மழ பேயிறப்போ மழ தண்ணி வந்து கீழ வந்து பூமில ஊராம அப்டியே தேங்குதுங்க
ஆஹா ஆமாங்க அது ஒரு இதுதா
ம்
என்ன பண்றது ஆ சேரிங்க ம்
டைமே ஆவல